கேக்குதா
ஆ என்னா வண்டி ஓட்டினு எங்க போயினுக்கறோ
மெடிக்கல் ஷாப் வச்சுனுருந்தே எதோ கட்டிக்கிட்டா ஆவலேது ஆ அதோ கட்கிட்டா ஆவளயே சவுண்டு
ஓ ஏன் எவ்ளோ தூரோ மெடிக்கல் ஷாப்பு
ஆ
மெடிகல்ஷாப் எவ்ளோ தூரோ
கரட்டா கேக்குதுல சவுண்டு
கேக்குது உங்க சவுண்டு கேக்குது வண்டி சவுண்டு கேக்குது ம் என்னா காதுல வெச்சுனு போயினுகிரியா
ம் இந்த ஹெட் ஃபோன் மாட்டிட்டு போய்
ஓ ஹெட் ஃபோனா ஏனா ஹெட்ஃபோன் ஏதுனா கம்மி ரேட்டுல இருக்குதா
எவ்ளோ ஆறுநூறுவால பக்காவா ரெண்டு மூணு இருக்கு
ஆற்நூறு ரூபாவா
ஆற் ரூபா தா குவாலிட்டி நல்லா இருக்குடா செரி நீ இன்ன நூ எரநூறு ரூபால கூட இருக்கு வாங்கிகோ ஆனா நீ சவுண்ட் வச்சேனா ஒரு மாரி கர கர கரனு கேக்கு ஒரு அது மீடியம் சவுண்டுலதா கேக்குற மாரிருக்கு ஆ இது ஒரு பக்காவா இருக்கு
டேய் அதிசியத்துலா எப்டி இருக்கா அதிசிய வச்சுனுருக்குறாலா உன்ன
அதா எரநூறு ரூபா
அதவுட கம்மி இருக்குதா
எரநூறு ரூபாய்கு வயர்டு ஹெட் ஃபோனு
ஒயருனா ப்ளூட்டூத்தா
ஒயரு ஒயரு
அது வாடா நூறு ரூபா
ஒயரு இப்ப நானூறுபா குவாலிடியா
டேய் அதெல்லா நு இருபது ரூபாடா
அதெல்லா ஒரே நாள்ல புடு குவால்ட்டியா இருக்கு
வாங்கலா ஆனா அது வந்து
ஏய் ஒரே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்ளோதா ஆற்நூரூபா
இந்தாது ஆற்நூறுபானுருந்த நீ வச்சினுருகற மாரியா
ச்சு ஆ நா வச்சிருக்கது ஆற்நூறுபாதா இது நா ஃபஸ்ட்டு ஒரு வச்சுந்தே பாத்தியா ய எல்லோ கலர்ல
ஆ
அ இப்போ இதா நல்லா ஓடுது நானு தேவல்லாம ஒன்னு தொலைச்ட்டே நா கூட தொலைக்காமந்தேனா வாங்கிரு இருக் மாட்டே புதுசா
புதுசா வாங்குனே காசு குத்தா வாங்குணோ
ஆ
நா டைப்பிங்க்காதா வாங்குனே இல்லனா அந்த ஒன்னு வச்சே ஓட்டிருப்பே டைப்பிங் ஜாஸ்தி ஹெட் ஃபோன்
ஓஹோ ஃபஸ்ட்டு ஏதோ கரகரந்தன்னா அதுன்னாது அது
கரகரன்னா எர்நூறுபா அது எர்நூறூபாது குவால்ட்டியா இருக்காது அதெப்னா பாலிசு பாதி வாலிம் வச்சாதா கரெட்டா கேக்கூ ஒரளவுக்கு
டேய் அப்ப அந்த ஒன்னு வச்சுனிருக்கல அப்ப அது அந்த ஒன்னு வச்சினிருக்கல அது எத்துன் வந்து குடு எங்கிட்ட
ஏய் அற்நூறூபா
ஆ
முன்னூறுபா குத்தா எத்
முன்னூற்பாவா டேய் ஒன்னே ஒன்னு வச்சு ஒன்னு தொலைஞ்சிச்சில அது ஒன்னேத்து வந்து குட்றா நா யூஸ் பண்ணிக்ற அது ஒன்னியாடா அடப்பாவி
எங்க அம்மா யூஸ் பண்றாங்க எங்கம்மா டேய் அதெல்லா நீ பேசாத ஆற்நூறுபா சூப்பரார்க்
ஆற்நூற்ரூபா டேய் நூற்ரூபா குடுக்க ஒய்ர் ஹெட்ஃபோனுக்கே யோசிக்குற நானு
நீ யோசிச்சுனுதா இருப்ப எனக்கு தெரியு கரெட்டாவே இந்துரு
போடா எனக்கு ஹெட்ஃபோனே வேணா அப்டியே நா கேட்டுப்பே காதுலயே ம் என்னா ரெட்டில்ஸ்கா போய்கிற இப்ப
இல்லல்ல எங்க வீட்டாண்டதா
சூசே வீட்டாண்ட வந்ட்டியா
சூச வீட்ல வீட்டாண்டனா
ஆ அப்டே கூப்டு சூசைய கூப்டு வீட்டுக்கு போயி
அய் வீட்டுக்கு வாங்க
அவுங் வீ அவுங் வீடு எங்கருக்கு தெரிமா மொதல்ல சூச வீடு
தெரியுன்டா பாப்
போய்கிறியா ஆனா அவனுக்குதா உங்க வீடு எங்கருக்குன் தெர்யாதா
ஆமா
என்னாடா ஒரு வீடு தெரியாமலாடா ஃப்ரெண்டா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரூ
அவ கூப்டானா வர்லா
எப்ப கூப்புட்டா
தெரியு ஆனா வீடு எந்த வீடுன் தெரியாது தெரு தா தெரியு
எனக்கே தெரிமெடா உங் உங்க வீடு எங்கதுன்னா
ஏய் நீ வந்து ரோட்லதா பாத்திருக்கே அது உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் உள்ள
இல்லல்ல உள்ளயே பாத்துட்டே அப்ரமா மாடி வீடுதனா
எது மேப்புல அனைக்கு காட்னனே அதுவா
ஆ
நீ அது அப்டிதான பாத்த அ நாளுக்கு நாள் ரெண்நாள் குத்துருங்கண்ணா ஒன்னுமில்ல அது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதா ரெண் நாள்க்கு யூஸ் பண்ற மாரி சாப்டியா லோ கேக்தாடா
ஆ கேகுது
மெடிகல் ஷாப்ல
அஞ்சு நிம்ஷத்திலையாட வண்ட மெடிக்கல் ஷாப்க்கு
ஆ வட்டனே பக்கத்துலதாண்டா தூரலா இல்ல என்ன
பக்கத்துலக்காடா பைக் எத்துனு வர
பக்கத்திலனு யாரா சொன்னா வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரூ ஆ அதான
சர்ன்னா உனக்கு பதினெட்டு வயசு ஆய்சா இல்லையா எப்போ ஆகு
ஆய்சு எனக்கு பதினெட்டு வயசு
ஆய்ச்சா
நேத்தா ஆச்சு
நேத்தா
டெக்னிக்கல நேத்துத ஆனா ஒரிஜினல வந்தா அடுத்த மாச எட்னு
அட பாவி
ஒன்னு ஒரு மாசோ இருக்குதேடா
இன்னு ஒரு மாசோ வந்து எ டேட் ஆப் பர்த்க்கு ஒரு மாசோ ஆனா வந்து ஆதார் காடு எல்லா வந்து நேத்தே முடிஞ்சு பதினெட்டு வயசு உங்ளுகலா பேங்குக்கு போய்
ஆ ஹா இப்ப என்ன உனக்கு இப்ப லைசன்ஸ் எதனா அப்ளே பண்ண போ போறியாப்பா நாளைக்கு போபோறியா ஏ
எங்க அப்பால சொல்ராரு ஆகஸ்ட்டாட்டு
ம் இப்பனா நீ இப்ப எல்லா டேட்டா பர்த்துல்லா மாத்தணுமே இப்பண்ணியா
எவல்னா சொல்லுங்க ரெண்டு அது அதுல இருக்குரதானா ஆ எவ்ளோ நா இருக்கு அதுல நாளு இருக்குமா அஞ்சிருக்கு அஞ்சிருக்கு இது அத்தன ஒண்ணு எட்டு ரூவா என்னமோ வரு பில் வாங்கிரியா பில்ல வாங்கிக்வோமா சேர் வாய்ங்க இத கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி வைச்சுருங்கப்பா அ முன்னுத்தி இருவத்தி எட்டு ருவா பா எவ்வல்னா முப்பது இது மொத்த இது குடுத்துட்டீங்க எவ்வல்னா நூத்தி இருவத்தி ஏழு நூத்தி இருவத்தி ஏழு எங்கண்ணனா ஸ்கேனரு அப்டினா ஈவ்னிங் வந்து வாய்ங்ககிறதுனா வாய்ங்க ஸ்கேனரு எங்க நூத்தி இருபத்தி ஏழு தான்ணா இல்லன்னா இப்பதிக்கு எதுனா ஒண்ணு இருந்தா குத்துடுவா பாருங்க இருக்கானு ஐயா சொல்லுங்க ஐயா நா ஒங்க ஊட்டான்ட மழ பெய்யுதா அ சௌவுண்ட்டு சரக் சரக்குனு கேகக்குது
அங்கா
பெப்ப எல்லா போட்டு சிக்கன்
தா இங்கயு தூர தா அந்தளவு மய இல்ல
வீடெல்லா என்ன மழ பெய்யிது
ஏ நா வேறத ஹாஸ்பிட்டலுக்கு வேற போனுடா நானு
ஏ ஒடம்பு சரியில்லயா
ஒடம் சரியில்லல்லயே அது ஒரு விஷ்யோ உனக்கு தெரியாது ஆனா உன்ட ஒண்ணு சொல்லு
என்ன விஷ்யோ என்ன விஷ்யோ
ஆஹ அ சொல்ல ஒண்ணு ஒங்கிட்ட
இல்லே னா ஒ நூத்தி இருபத்தி ஏழு ரூபா தானா என்னாச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒனக்கு
அதெல்லா சொல்ல மாட்டேடா அது பர்ஸ்னல்றா அது
அதா என்னாச்சு சொல்லு ஏ ஆ ஆண்மை ஆண்மை கொறஞ்சுருச்சா
சா
ஆண்மை கொறஞ்சுருச்சாடா
டேய் அமைதியா இருடா இதெல்லா பேசக்கூடாதுடா
அதா ஆண்மை கொறஞ்சுருச்சானு கேக்குறே அத பத்தி இல்லனா பேசக்கூடாதுனா அதா ஆண்மை கொறஞ்சுருச்சா
டேய் ஆ
என்னாச்சு வெட்டி எடுக்க போறாய்ங்களா
வெறுப்பா இருக்குடா எனக்கு இப்போ
இதே வெட்டி எடுக்க போறாங்கனா
வெங்களூக்கு தா போ போறே பறா போயிட்டு உன் மாமா வீட்ல பாம்ப போட் பாம் போட்டு போயிறே
அறோ குத்துனக்கத
இது மட்டும் உண ஓ எச்சிரமாம் அந்த மெடிக்கல்ல ஒரு மந்தான் இருக்கா இன்னொன் மந் இல்லயா
ஓ போணுனு மெடிக்கிட்டு வந்துருக்கியா
அஞ்சு இது மட்டும் தாண்ணா இது மட்டும் குடுங்க இது வேன் அஞ்சு கிட்டு போடுங்க அஞ்சு வாங்கிட்டேங்கது அஞ்சு
அய்யோ டேய் யார்றா ஹாரன் அடிச்சுனே இருக்குது
இங்க இல்லடா
ஒரு வாட்டி ஹாரன் அடிச்சா பத்தாதா
ஒங்க வீட்டாண்டியா
என்ட்ட இருந்தா சவுண்டு வருது ஒயின் ஒயின் சரி அப்றொ பண்ற நானு
ம் சர்